ஹலோ
ஆ சொல்லுங்க மிஸ்டர் பெல்
எப்டி போகுது இன்னைக்கி
இன்னைக்கா கொடூரமா போச்சு
போட்டு ஒரு தலையில் வரு ஓரா
வாட் டி வதுத்து விட்டு கால்ல ஆறரைக்கலா கெளம்பி கொல்லிக்கு போன செடி நடளானு ஒரு ப்ளான் இல்லாதா நாங்க மொத போய்டோன்னு வச்சுக்காய் இதுக்கு முன்னாடிலா வந் து மழ நேரத்துல தா செடி நடுவோ பூச்செடி மழ பெஞ்சு ஈரம் இருக்கு களக்கட்ட எடுத்துட்டு போயி திட்டமா ரெண்டு கொத்து கொத்துனா பள்ளோ விழுந்துரு அப்டியே செடிய வச்சு மூடிட்டு அடுத்து மழ வந்தா ஈ ஈயத்துலனா எடுட்டு வந்துருவோ இப்ப மழ வந்து பின்னாடி செடி துளுத்துக்கு நாங்க அந்த ஞாபகத்துல ஆள் வைக்கவா கேட்டாங்க அதுவு வேணானு சொல்ட்டே
ஓகே
சொல்ட்டு அங்க போய் பள்ளம் போடலானு பாத்தா ஒன்னு இருவது பள்ளம் கூட போட முடியல
ஃபஸ்ட்டு குழிய போட்டுதான அதுக்கப்றோ கொஞ்சோ ஆறவிட்டுதான இது பண்ணுவீங்க
ஆ ஹ அப்டியே நோண்டி போட்ருவோ அப்டியே நோண்டி வச்சிருவோ ஏன செனங்கன்னோடயிது அஞ்சடிக்கு பள்ளமா நோண்டுறோ குழிய வெட்டி ஆற வைக்க மாட்றுதுங்கு நேத்துதா நேத்து காலேல தா வந்து ரொட்டேட்டர் வச்சு ஓட்னோ
ஓகே
ஆல்ரெடி அர அடிக்கு புழுதி தா அது
ம் ம்
நீ மேக்ஸிமம் அந்த புழுதிய லைட்டா அ வெளக்கிட்டு அதுலே போட்னாலு போது ஆனா சில எடத்துல மட்டு லைட்டா கொஞ்சோ பள்ளம் போடுற மாரி இருக்கொ
ஆ ஆசை பாத்தாங்க சரி வர்ற மாரி தெர்ல அதுக்குள்ள எங்க அம்மா வந்து நா சரிப்பட்டு வர மாட்டேனு போய் ஒரு ஆள கூட்டு வந்ட்டாங்க ந போட் னு வந்துட்டு நடலான்னு பாத்தா மோட்டரு எங்க எங்க இது மோட்டர் வந்து வேற ஒரு மோட்டர் ஒன்னு யெறச்சிட்டு இருந்தது எங்க சுத்துப்பட்டுல கொல்லிக்கெல்லா சேத்து ஒரே ஒருத்தவுங்க கிட்டதான் மோட்டரு இருக்கு ஓகேவா
ம் ம்
இங்க வேற ஒருத்தவுங்க கேட்டு பாய்சிக்கிட்டு இருக்காங்க சேரி இன்னம் அ நம் பாசத்துக்கு கெட்டா தருவாங்களா என்ன சொல்லுவாங்க தெரியலயே சொல்ட்டு அங்க எறக்குறத்துல வந்து போய் தண்ணி மொண்டு மொண்டு எத்துனு வரோ கொடத்துல நடுறதுக்கு ஒரு ஒரு செடிய நட்டு தண்ணி ஊத்திதானே அத சேராக்கிதான மூடுவாங்க
ஆமா
போ நடக்குறோ நடக்குறோ ஒரு ஏழுட்டுக்கு நடோ நடந்துட்டோ பத்து பாஞ்சு செடி தா நட்டு இருக்கு போல ரெண்டு ரெண்டு குழிக்கு ஒரு கொடோ தண்ணி வக்க முடியாது
ரெண்டு குழிக்கு ஒரு கொடோ தண்ணீ
ஆ அதுக்கப்புறம் திரும்ப அந்த தண்ணிப்பாச்சிந்தவர்கிட்ட போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டு என் கொல்லிக்கு நா தெறந்துக்கிறே தண்ணி பாசலா மாட்டே கொடத்தல மட்டு புடிச்சு புடி ச்சு எல்லா குழிக்கு ஊத்திக்கிற அப்டின்னு சொல்ட்டு
ம்
வந்து எல்லாத்தயு ரெடியே பிரிச்சு பிருச்சி எல்லா செடிய எல்லா குழிலேயு வச்சிட்டு
ஓகே
தெறந்து விட்டு மொ கொடத்துல மொண்டு மொண்டு குடு குடுன்னு எல்லா குழியை ஊத்தி விட்டு பட்டு பட்டுனு நட்டுட்டு திரும்ப போட்டுடு பதினோரு மணிக்குதாண்டா வந்த வீட்டுக்கு
ம்ஹூம் காலைல எத்தன மணிக்கு போனீங்க
ஆறரைக்கு
ஆறரைக்கு சிறப்பு கால சாப்பாடு சாப்பிடாம வேல செய்ரீங்களா
பின்னன்ன அம்மா முன்னாடியே கேட்டாங்க சாப்பாடு எல்லா செஞ்சு எடுத்துட்டு போயிலான்டானாங்க சாப்பாடு சேஞ்சு கிளம்ப லேட் ஆயிரு வெயில்ல போன ரொம்ப கடுப்பாயிரும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிடலா வாமான்னு சொல்லிட்டு நா முன்னெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் நட்ருவோம்னறக்குல்ல அதுவு நம்ம
ம்
ஓடம்பு ஒத்துழைக்கல அந்த அளவுக்கு வேகமா பண்றதுக்கு முன்னல்லா பட்டு பட்டுன்னு பண்றத ஏதோ ஞாபகத்துக்கு சொல்லிட்டே
ஓகே ஓகே அது ரெகுலரா பண்ணிட்டே இருந்தா தெரியு கொஞ்ச கேப் விட்டாலே ஆமா கேப் விட்டா அப்டிதா ஒரு ஒரு குழிக்கு எத்தனை கண்ணு வச்சீங்க ரெண்டு வைக்கிறீங்களா இல்ல ரெண் ரெண் ரெண்டு ஓகே ஒகே
காக்பத் செட்டி கொஞ்ச அகல அகலமாக வைப்போ எடோ தள்ளி டிஸ்டன்ஸ் விட்டு இருவாச்சி அதோட கொஞ்சோ கிட்ட இருக்கு
அப்டியா கிட்ட வெக்கணுமா அது
இருவாச்சி வந்து மூணு அடி அகலோ விட்டா போதும் ஆ ந காக்க டான்னா நாலடி வெக்கணு ஏன்னா காகரட்டான் வந்து கீழே புது புது தூரா வச்சு ஒரு மாரி பொதராயிடு
ஆ
அதனால ஏ நீங்க வெக்க போறீங்களா காக்கட்டான்னா
இந்தா சொல்லணு அண்ணைங்கிட்டதா சொல்லணு அவர்கிட்ட பேசணு வக்கானு அது வைககணும்ன்ற மாரிதா சொல்லிட்டு இருக்காங்க ஆன ந தா சொ சொல்லனால்ல இந்த ப நம்ம அந்த அரும்பு எடுக்குலயே டைம் செட் ஆகல நாலு பேர் எடுத்தாலு மதிய வரைக்கு எடுக் அதுதா
இப்ப நின்னுடு காகட்டான் சீசன் இல்ல நீங்க அதை வச்சு கவலைப்பட வேண்டா அரும்பு அரும்பு பச்சு எப்ப காகட்டான் பறிக்க பயப்பட வேணாம் ஒரு குண்டு மல்லியோ இல்ல வேற ஏதாவது மல்லி அரும்பு வைக்கிறது தா யோசிக்கணு நீங்க டைம் இருக்காதுன்னே காகட்டான அப்பா அரும்புக்கு ஒ ஒத்து வராது ஒண்ணு பூக்கும்போது இன்னொண்ணு பூக்காது
ம் நா அதா சொல்லியிருக்கே பாப்போ ஆனா சுத்தி இருக்கவங்களல்லா இது யாருமே வைக்கலன்ற மாரி அவுங்க ஃபஸ் ட் டைம் சொல்ல சொன்னாங்கனு யாரு வைக்கலன என்னா நம்ப வைக்க ஆ
காக்கட்டா வந்து குளுர்நாள்ல வரு
உள்ளூருனால ஓகே ஓகே
ஓகேவா அதனால ஆ நீ மொத நாள் பறிச்சு அந்த பூவ எடுத்து ஃப்ரிஜ்ஜில வச்சுட்ட வச்சுக்கவே மறுநாள் கூட போட்டுக்லா இப்ப இப்ப நீ பறிச்சுனே இருக்குற ஓகேவா ஒனக்கு வந்து கால்ல மொத எடோ இரண்டாயிரோவ போல அனுப்புவாங்க தெரியுல்ல அப்டி தா
ஆமா ஆமா ஆமா ரெண்டு டைமு அனுப்புவாங்க
இல்லாட்டி வேல கொஞ்சோ கூட போவு இரண்டா அன்னைக்கு வேல குறைவா போவு இப்ப நீங்க மொத் மொத்தமே பதினொன்ற வரைக்கு தா பறிப்பீங்கன்னு வச்சுக்கோயே மொத எட வந்து ஒம்போது மணிக்கு போடுவீங்க ரெண்டாவது எட பன்னெண்டு மணிக்கு போடுவீங்க
ஆமா கரெக்டு
ஒம்போது மணி எட வெல போகுது ஆனா பன்னெண்டு மணிக்கு வெல போகலனு வச்சுக்குவே நாளைக்கு திரும்ப கால ஒம்போ மணிக்கு எட போகுன்னு ஒனக்கு தெரியுல்ல அதனால் நீ என்ன பண்லான்னா ஒம்போது மணி வரைக்கு பறிச்சு எடப்போட்டு அனுப்பிட்டு அவ்வளோதா முஞ்சு திரும்ப பூக்காரங்கிட்ட சொல்லிட்டு பதினொன்றர வரைக்கு உக்காந்து பறிச்சு உங்களிட்ட ஃபிரிஜ்ல வச்சுட்டனு வச்சுக்க பேக் பண்ணி மறுநாள் கால்ல ஒம்போது மணிக்கு அனுப்பும்போது அத போட்டு அனுப்பீர்லா
அப்டியா அது தா தாங்குமா
காக்கட்டான் தாங்கும் காக்கட்டான் மட்டுந்தான் தாங்கு
ம் ம் அப்றோ காக்கட்டான் டீசண்டாவு‌ வெலப்போவுமா இல்ல இது அரும்பு மாரி தானா
வெலப்போவு
ஏர் போனு அப்டியா
அதாவது வாசனை பூக்கள்லா வந்து பனில பூக்காது
ஓகே
பனியில பூக்குற பூக்கு வாசன இருக்காது
ம் ம்
பனி நாள்ள வந் து இந்த முள்ள அரும்பு அப்றோ மல்லி இதெல்லா கா முள்ள சுத்தமா முள்ள அரும்பே இருக்காது சும்மா அறுத்துடுவாங்க செடி நல்லாருக்கு பூக்காதுன்ட்டு மல்லிலா திட்டமா தா வரு
அ ஓகே ஓகே ம் ம்
ஆனா காகட்டா வந்து அந்த குளர்ல தா நல்லா பூக்கு வாசன இருக்காது
கே ஓகே ஓகே
இப்ப இன்னிக்கு காலயில போடும் போது பனியிரத்துல போடுவியா அது பூலா ஆ அந்த பனியிரோனு வந்து ஜில் ஜில்னு இருக்குதா கூட நீ ஃபிரிட்ஜூல வச்சுருந்து அரும்பு எடுத்து இந்த சைடுல கலந்து வுட்டு குட்த்து போட்டுர்லா முட்ஞ்சது வேல முக்கியமா எப்ப தெரியுமா இந்த வேலய பாப்பாங்க
முகத்த நாலு வரகுல்லயா
நாளான்னைக்கு முகூர்த்த நாள் அப்டின்னு வச்சுக்க நாளைக்கு நல்ல நாள் அப்ப இன்னைய விட
ஓகே ஓகே
அதனால நீ கால பறிச்சு வரைக்கு பறிச்சுப்போட்டு மீதி எட்து ஃப்ரிட்ஜல வச்சுட்டா நீ நாளைக்கு போட்டு அச்சா இன்னு கொஞ்சோ வில கூட போகு
ம் ஆமா கரெக்ட்டு மூகூர்த்த நாள் அப்பதா நல்லா ஏறுது
பூக்கடக்காரனே அதான் பண்ணுவான் நீ இன்னைக்கு அனுப்புற நாளான்னைக்கு வேப் முகூர்த்தன்னு வச்சுக்கியே இன்னைக்கு சேட்டான்ல்லாம் மொத்தமா தூக்கி ப்ரிட்ஜுல போட்டுருவான் இன்னைக் கம்மியா தா விப்பான் மீதிய அவன் நாளைக்கு நாளான்னைக்கு தா விப்பானே ஆமா இத அவன் பண்றத தெரிஞ்சி தா மொத்தமா அத பாஃலோ பண்ண ஆரம்பிச்சிடாங்க
ம் ம் நல்ல விஷ்யம்
என்ன பண்ணுவாங்கனா காகட்டா வந்து முதல் நாள் சாந்தரமே கிட்டத்தட்ட முக்கா அரும்பாயிடும் ஓகே வா அ ஒரு நா ப்ப பகல்ல ஒக்காந்து காலருந்து சாயந்தரங்குள்ள ஐ மீன் காலந்து மதியத்துக்குள்ள பறிக்க முடியாது ரொம்ப நெறைய இருக்குன்னா முத நாள் சாய் ந்திரமே போயிட்டு ஒரு நாலு மணிக்கு இல்ல ஒரு அஞ்சு மணிக்கு போயிட்டு முடிஞ்ச வரியு கொஞ்ஜோ பறிச். சு வச்சிருவாங்க
அப்டியா
ஆமா பறிச்சு அதப்படிய மருநாள் கால போடும்போ முதல் இட போட்டுருவாங்க
அ ம் சரிடா
பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு
ம் சேர்ரா சொல்றேன் வீட்ல சொல்லிருக்கே ஆல்ரெடி பல மோற சொல்லிட்டு இருக்கேன்
செரி
இந்த இவங்க வைக்க அண்ணனு வைக்க போறன்னு தானே சொல்லிருந்தாங்க இத வைக்க சொல்லிடலா அண்ணன வைக்க சொல்லிடுவோ
செரி செரி நீ உள்ளூர்ல வெல விச சரி இங்க வந்து எனக் தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ரீசண்டா ஒருத்தவங்க கிட்ட கேட்டு வாங்குனாங்க பூக்காரக்கு பூச்செடி யவர் கிட்ட பத்து ரூவா ஒரு செடி அப்டின்னு குடுத்துட்டாரு
அப்டி வைக்கிற மாரிந்தா ஒன்னதா டிஸ்டர்ப் பண்ணுவேன் அந்த எடத்துல ஃபஸ்ட் வாங்கிதாடானு சொல்லுவேன் ம் ம் ஓகே ஓகே
பெரிய பெரிய செடி இங்கதா குட்டி குட்டி செடி வித்துட்டு இருக்காங்க பத்து ரூவான்னு சொல்லிட்டு அங்க வந்து நல்லா ஒரு அடிக்கு வளர்ந் செடி இங்க வாங்கினு வந்தது
அப்புடியா ஓகே ஓகே ம் ம் இப்ப வைக்கற டைமு மழ டைம்ல மழ டைம்
அது ஒன் இஷ்டோ தான் டா நீ தண்ணி பாசி பாத்துக்குனும் வைக்கலாம் இப்ப நாங்க இன்னைக்கு தா போய் நட்டுட்டு வந்துக்கிறோம் மழ தா இந்த வருஷம் வரலையே வழக்கமா ஜூன் மாசம் இந்த நேரத்துல மழ பெய்யும் அதுலதா நாங்க நடுவோம்
ம் ம் ம் மழ பெய்லைய நே நேத்து மழ பெய்யலய அங்க
அதெல்லாம் ஒண்ணு வர்ல டா மணி
இ இங்க நைட்டு அடி அடி அடிச்சதுயா
அததா பெய்யல அத வுட்ரு அந்த கத ஏன் பேசி மனச கஷ்டப்படுத்தினு வெயில் தாங்க முடியல
இல்ல இல்ல நைட்டு இங்க மழ பெஞ்சி பவர் கட்டாய் கட்டாயி வருது
நீங்க என்ன குழு குழுனு வாழ்றீங்களா
ஆ குளு குளு பவர் கட்டானா ஒண்ணும் பண்ண முடில வெளிய என்ன நம்மூர் கிராம கட்டல் கூட வாங்கல வேணா கட்டல் வாங்குனா கூட வெளிய போட்டு படுக்கலா
ஆ
ஆ எதுவும் இல்லாததுனால எங்க உள்ளாராதாயேன் படு புழுங்கறது புழுங்கிட்டுதான் இருந்தது காத்து கரண்ட் இல்லாம
அது ஒரு நல்ல விஷயம் எங்க வீட்ல என்னனா இன்வெ்டர் வச்சிருக்கன் ஒர்க் ஃபரம் ஹோம்காக வாங்குனது அது கரண்ட் இல்லதாப்பயு கொஞ்சோ வந்து காப்பாத்துது
கொஞ்சன்தான கேட்ட அவ்ளோ அதுல எதா பாக்யம் ப
ஃபுல்லா கரன்ட் நிக்கறது இல்லல்ல நம்ம ஊர்ல ரெண்டு மண் நேரோ நிக்குது மூண் மண் நேரோ நிக்குது
ம் அந்த ரெண்டு மண் நேரத்துக்கு எந்த அளவுக்கு என்னன்ன இதெல்லா ஓட்டுவீங்க ஃபேனு
ஃபேன் டி வில வாய்ப்பே இல்ல கரன்ட் இல்லனா டி வி போடறது கெடயாது
ஓகே
ஆ முடிஞ்ச வரைக்கு சாலுமே போட்டு தள்ளி இருப்போ பகல்னா
ஓகே
இல்ல வெள்ல உக்கார முடியாது காத்துல இங்க வர்லனா சேரி வேற வழி இல்லனா ஒரே ஒரு ஃபேன் மட்டு போட்டுக்குவோ அப்ப ரவுட்ரு இருவத்நாளு மண் நேரோ ஆன்லயே இருக்கும்பா அது மெய்ன் பவர்தான் சாரி அது ரவுட்ர்லதா கனெக்ட்டா சாரி
ம் ஓகே ஓகே எஏனா முக்கியொல்ல நேத்து
நேத்து முக்கியொ இல்லன்றனால
அ
அதா இருக்கு இருக்கறது போதுன்ற அளவுக்கு வருது இந்தா மழை, வெள்ளோ, புயல் அடிக்குல்ல அந்த மாரி நாள்லதா இன்வென்ட்டரே ஆஃப் ஆயிடு சார்ஜ் தாங்காம ரொம்ப நேரோ ஆவு கரண்ட் நிறுத்திருவானுக
எவ்ளோ நேரோ பேக்கப் தாங்குது சப்போஸ் ஒரு லை ஒரு ஃபேனு ஒரு லேப்டாப் அப்டின் கனெக்ட் பண்டு
ஒரு ஃபோனு ஒரு லேப்டாப்னா ஏழு மண்நேரோ அந்த மாரி வருதுறா மணி லேப்டாப் வந்து தொடர்ந்து போட்டுன்டா வராது லேப்டாப் ஃபுல் சார்ஜ் ஆயிட்டனா புடிங்கிரு ஒயர சார்ஜர நிருத்திருவ நிருத்திட்டு திரும்ப எப்ப ஒரு அம்பது பர்சன்ட் கீழ வருதோ அப்பதா திரும்ப போடுவ
ஓகே ஓகே
ஒரு ஃபேன் டேபிள் ஃபேன் வெச்சுக்கலா சீலிங் ஃபேன் போட்டா தாங்காது சீலிங் ஃபேன் இன்வெட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கிற பட் ஷட்டவுன் ஷட்டவுன்னா அன்னக்கி சீலிங் ஃபேன் போட மாட்ட அது வாட்ஸ் அதிகோ டேபுள் ஃபேன்னா வாட்ஸ் கம்மி
ம் ம்
மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்லா போடும்னு வெச்சுக்க இது இத்தன வாட்ஸு அது அத்தன வா்ட்ஸு இத கூட்னா எத்தன வாட்ஸ் வரு அதெல்லா பண்ணி மேனேஜ் பண்றுவ
ம் ஆனா அந்த செட்டப் பண்றது கம்மியாதான ஆச்சு ஸ்டாடிங்ல எவ்ளோ மொத்தமா இந்த இன்வென்ட்டர் செட்டப்பு?
இன்வெட்டர் வந்து அப்பயனா காசு அதிகமாதா பண்ணி வாங்கிட்டான் பதினாளாயிரரூபாய்க்கு வாங்கிட்ட அது பேட்ரி கடைல வந்து வெல ரொம்ப கம்மியா கேட்டு வாங்ணம்னா தெரிஞ்சவங்கள வெச்சுதா வாங்க முடியுமான்டா
ஓகே
பேசி வாங்கணு வெல எ வெலையு பேசல ஒன்னு பேசல ஃபிக்சட் பிரைஸ்னு நெனச்சிக்டு வாங்கிட்
அப்டியா இல்ல நீ எ வாங்குனுன் போய் வாங்
நானு ராமுதா போனோ
அ அ
அ ஒரு ஐநூறுவா கொறச்சிக்கங்க அப்டின்ன குடுத்துட்டாரு அது பட்ணு ஒன்னு சொல்ல ஆ செரி ஓகே டாறு அப்ரொதா வெள்ல வந்து கேட்டா அதெல்லா பதிமூனுக்கே வாங்கிருக்கலானாங்க சேரி நம்பளுக்கு விவரோ தெர்ல வாங்கிட்டோ உட்டுட்டோ நல்ல வேல
மேம் நாலாயிரோன்றமாரி நெனச்சிட்ருந்த நீங் நாலாயிரோ எதோ வாங்குனுன் சொன்னமாரி இருந்தது
வெறு நாலாயிர்பாய்க்கு நீ வெறு இந்த இன்வெர்டர்ருக்குல யூ பி எஸ்ஸு அத கூட வாங்க முடியாது
எனக்கத்தா டவுட் ஆச்சு நாலாயர்ரூபானு ஓ ஓ ஒ ஒரு பது ஒன்னு
கள் எல்லாரு வாங்கிருக்க மாட்டாங்களா
ம் ம் அந்த ஒன்னு எ காதுல செரியா விலல போல ஆமா
யூ பி எஸ்ஸு ஐ மீன் யூ பி எஸ்ல இன்வர்ட்ருதா யு பி எஸ்ன்றது வேற அந்த இன்வர்டர் வேற பேட்ரி ரெண்டு சேந்ததுதா நம்ம வெச்சுர்குறது
ஓகே
அந்த இன்வெர்டர் மட்டுமே ஐயார் ரூபா
ஒ ஒ
நா வாங்கபோது பேட்ரி வந்து ஒம்போதாய்ர் ரூபா
ம் ம்